ஆஹ் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கோ ஆஹ் குழந்தைங்கல்லா நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க
சரிம்மா ஆஹ் சாப்டாச்சா
சாப்டாச்சா
ஆஹ் நா சாப்பிட்டாச்சுமா இங்க சாம்பார் செஞ்சே
ஆஹ்
சாம்பார் ம் மாங்காய் தொக்கும் செஞ்சே ஆஹ் நீங்க என்ன சமையல் சமைச்சீங்க
நாங்களும் சாம்பார் தாங்க சாம்பார் செஞ்சு பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல்
நல்லதுமா
உம் எப்பவுமே வெள்ளிக்கிழம ஆனா சாம்பார் தான்
ஆமா இங்கேயும் அப்படிதான்
உம்
நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சத்தான உணவுகள் தான் சாப்பிடணும் உடல் நலம் பத்தி பேசுவோமா
ஆஹ் பேசலாம்
ஆஹ் உடல் நலன் தான் மனுசனோட மிக பெரிய செல்வம் அப்டித்தானே
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆமா ஆரோக்கியமா இருந்தாதான் நமக்கு மகிழ்ச்சியவும் இருக்கலாம் சுறுசுறுப்பாவவும் இருக்கலாம்
உம்
உம் ஆமா காலை உணவு பாத்தீங்கன்னா என்ன ஆரோக்கியமான உணவுகல்லாம் சாப்பிடலான்னு கொஞ்சம் சொல்றீங்களா
ஆஹ் சொல்றங்க நாங்க மோஸ்ட்லி இப்ப இந்த வெயில் டைம் வந்துட்னாலே கம்பங்கூழ் இருக்குல்ல
ம்ம்
உம் அது சாப்பிடுவோம்
சரிம்மா கம்பங்கூழ் எப்டி தயார் பண்ணுவீங்கமா
அஹ் கமங்கூழ் வந்து அந்த கம்பு இருக்குல்ல அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருவோம்
கம் கம்பா கேழ்வரக
கம்பு கம்பு கம்பு கம்பு
சரி சரி சரி ஆஹ்
பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு மிக்சியில அந்த கம்ப ஒரு ஓட்டு ஓட்டிட்டு
உஹம்
அத ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி காய்ச்சுவோம் நல்லா
சொல்மா
உம் காய்ச்சிட்டு நைட்டு காய்ச்ச வச்சிருவோம் காய்ச்ச வச்சுட்டு காலையில எழுந்த உடனே அதுல தயிர் ஊத்தி சின்ன வெங்காயம் இருக்குல்ல
ஆமா
அஹ் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவோங்க
ஆஹ் சரி உப்பு வேணா நைட்டுலே சேர்த்துருவீங்க அப்டிதானே
ஆமா ஆமா ஆமா ஆமாமா உப்பு போட்டுதான் கிண்டுவோம் கிண்டி வச்சிருவோம்
கஞ்சி பதத்துக்கு செய்வீங்க
ஆமா ஆமா கஞ்சி பதத்துக்கு செய்யணும் செஞ்சுட்டு காலையில கொஞ்சம் அது கஞ்சி பதத்துக்கு நம்ம எப்டி செஞ்சாலுமே கொஞ்சம் கட்டியா வந்துடும் அதுக்கப்புறம் காலையில கொஞ்சம் தயிர் மோரோ ஏதோ ஊத்தி கலக்கி சாப்பிட்டா நல்லா இருக் உடம்புக்கும் ஹல்த்திதா
நல்லதுமா கேழ்வரகு கூட இப்டித்தான் செய்வாங்க இல்லையா உஹ காலையில எந்திச்ச உடனே நான் வந்து உஹம் ஆமா நாங்க காலையில எந்திரிச்ச உடனே பழையது சாதம் இருக்கு இல்லையா அதுல தண்ணி ஊத்தி வைப்போம் இல்லையா அது பல்லு விளக்கிட்டு வந்த உடனே அந்த சாத த்தோட கையில பிசைஞ்சிட்டு ஒரு டம்ளர் ஊ த்தி என்னோட பசங்களுக்கும் கொடுத்து சத்துருவேன் நானும் சாப்பிடுவேன் ஆமா பழைய சாத தண்ணி அந்த அந்த தண்ணி சாப்படுறது வந்து வயத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நிறைய ஒரு நல்ல பு்ரோபயாட்டிக் உணவு அப்படிங்கிறது அதனால காலையில எழுந்திரிச்சு உடனே முதல் உணவு அதுதான்
உம் உம் உம் உம் உம்
பா்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு அதிக பயணம் போனும் அப்படின்னா ஆஹ் வெந்தயத்த ஊற வச்சிட்டு உ காலைல எந்த ச்ச வெந்தயத்தோட அந்த தண்ணியே குடிக்க கொத்துருவா குழந்தைகளுக்கு ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா முளை கட்டின பச்சை பயி வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படிங்கறிறதுனால ஆஹ ஒரு ஒரு கைப்பிடி அளவு மட்டும் வாயில் ரொம்ப மருந்து மாதிரி கொடுத்துருவேன்
உம் ஊற வச்சத
வச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சட்ட ஆமா அது முளைச்சு வந்துரும் அந்த பச்சை பயிரு பத்த பாத்தீங்கன்னா முளைச்சி வந்துரும்
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
கொண்டு வந்து முளைகட்டிய தானியம்ங்கிறதுனால ச த்துத்த கொஞ்சம் அதுல அதிகமா இருக்கும் அத வந்து கொடுத்துருவேன் ஆமா ஆஹ் பசங்க காலை உணவு சரியான சாப்பிட மாட்டாங்க பள்ளிக்கு செல்ற அவசரத்துல அப்படிங்கற னால ஆஹ் காலையில பாாரத்தீங்கன்னா சத்துமாவு கஞ்சி வச்சு கொடுத்துருவேன் த தொழி
ஓ சூப்பர் சூப்பது
ஆமா சத்துமவு எல்லா அசு தானியங்களும் வீட்லயே வச்சு
பண்ணுவீங்களா
ஆமால கடை வீட்லேயே தயார் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துருவேன் குழந்தைக்குமே அது மாதிரியே கொடுத்துருவேன் அப்புறம் ஏதோ சாப்ப பாடு செல்ற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட பாடு ஆஹ் இல்லையோ தோசையோ எல்ல
சப்பம்
காலையில ஏதோ ஒரு சின்ன உணவு சிறிதளவு அது மாதிரி கொடுத்தாகதான் குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஹ எடையில வந்து பசிக்காம போய் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்க பாடத்தை கவனிக்க முடியும் ஆமா ஒரு முறை பாத்தீங்கன்னா என்னோட பையன் ரொம்ப சிறு வயதுல பாாரத்தீங்கன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா மயக்கடைசி கீழே விழுந்து மூஞ்சல்லாம் அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு அந்த மாதிரி அதுல இருந்து நான் ரொம்ப நான் ரொம்ப ரொம்பவே உ உணவு விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருப்பேன் என்னோட குழைங்களுக்கு
கவன மா இருி உம் பசங்க பெரிய பசங்களா
உ
வா
அதனால உங்கங்கத்த பாத்தீங்க என்ன நான் வந்து அஹ் பாத்தீங்கன்னா என்ன உணவு விஷயத்துல பாாரத்தீங்கன்னா ரொம்ப கவனமாவே இருப்பேன் தோழ
பரவாயில்ல உம் அப்படிதான் இருக்கணும் தோழி நம்ம இப்போ உள்ள காலகட்ட பத்துல இந்த மாதிரி சாப்பிட்டா தான
ஆமா ஆஹ் மதிய உணவு பாார்த்தீங்கன்னா காய க்கிரக்கல் தலைவையோட ஒரு சாதா எப்பவுமே என்னுடைய குழந்தைங்களுக்கு குடுத்து விட்டுருவோம் த தொழில்
உடலி
ஆமா தோழி டெய்லி தியா உணவு கிடையாது விதவிதமான உணவுகளல கொஞ்ச காய்கறிகள் அதிகமாகாவ சேர்த்து கொடுத்து திருவான்கூர் தோழி ஆமா போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் நம்மளோட உடல் ஆரோகியத்துக்கு பாத்து பாத்தீங்கன்னா போதுமான அளவு தண்ணிர் குடிச்சே ஆகணும்
தண்ணி குடிச்சாவ உம்
இது வெயில் காலம் அப்படிங்கறதுனால ஆஹ் தண்ணி கொஞ்சம் அதிகமா அளவு எடுத்துக்கணும் தோழி நம்ம ஆமா கால எழுந்திரிசோனா ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் சின்னதா ஒரு வாக்கிங் ஆஹ் ஆமாம நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பாத்தீங் நல்ல தூக்கம் கூட ரொம்ப அவசியம்
அவசியம் உம் இப்ப எங்க தோழி ஒரே போன் வந் இருந்ததுனால போன் பாத்துட்டே இருக்கதுக்கே நேரம் சரியா போயிருது தோழி அதனால தூக்கத்த கம்மி பண்ணியாச்சி எல்லாருமே
ஆமா ஆமா அது பசங்களுமே பாத்தீங்கன்னா போன் பாத்துட்டு அத வச்சுட்டுதான் தூக்கமே வருது அதுங்களுக்கு போன் பாத்துட்டு அ வச்ச உடனே பசங்களுக்கு தூக்கம் வருது எல்லா போனு போனு போனு அதே நெனப்புல இருக் க்காங்க
ஆஹ்ப ஆமா ஆமா ஆமா சாப்பிடறது கூட போன் கொடுத்தாதான் சாப் போடுறாங்க
ஆமாம இப்ப மன அழுத்தத்த பாத்தீங்கன்னா குறக்கிணும் நம்ப உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா மன அழுத்தத்த குறைக்கணும்
குறைக்கணும் உம் உம் உம்
க்கனு சுக தனிப்பட்ட சுகாதாரத்த வந்து மேம்படுத்திக்கணும் நம்மளே நம்ம சுத்தமா பாத்துக்கணும் ஆமா தினமும் ஒரு பழங்கள சாப் சாப்டுறது ரொம்ப நல்லது
அஹ் எந்த ஊரு தோழி நீங்க
திருவாரூர் கிட்ட மா
சேரி சேரி சேரி சேரி
ஆஹ் தினமும் ஒரு பழங்க சாப் அப்புறது ஒரு வாழைப்பழமாகட்டும் ஏதோ ஒரு பண பழம் சாப்படுறது வந்து உடம்புக்கு ரொம் ரொம்ப நல்லது
நல்லது உம் உம் உம் உம்
இப்ப பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய கேடு வந்து கெட்ட பழக்கங்களால தான் ஆஹ் வந்து உடல் ஆரோக்கிய கேட்டு அதிகமே வருது ஆஹ புகை பிடிக் கிறது மாட் மதுபான அதிகமா சாபறது அது பாத்திங்கன்னா அதுதா நம்மளோட உ உடல் நாலத்த வந்து ரொம்ப கெடுக்குது
கெடுக்குது ம் ம் ம்
அதெலாபாத்திங்கனாக் நம்ப கண்ட்ரோல்ல இருக்கணும் சின்ன குழந்தைங்களுகு பாத்திங்கன்னா நல்ல விழிப்புணர்வோட ஆஹ சொல்லிக் கொடுத்து இது தவறான விஷய இது சரியான விஷய அப்டின்னு நம்ம நடத் தனே குழந்தைகளசிறு வயதுலேருந்து நல்ல முறையில நடத்தணும்
ம் ம் ம் நம சிறு வயதுல என்ன சொல்லிக்கொடுக்குறோமோ அதா அவங்களுக் வளந்ததுக்கு அப்புறம் கூட ம் ம் சிறு வயதுல யிருந்தே நல்ல ஒழுக்கங்கள அதெல்லாகத்து கொடுக்கணே
ஆம்மா இந்த பெண் பிள்ளைகளோட ஆஹ் என்னங்கமா
யில்ல ரெண்டு பசங் ப்சங்களா
ம் ஆம்மா மா எனகு ரெண்டு பசங்க ம் ஆஹ ஆம்மா எனக்கு ரெண்டு பசக பெண் பிள்ளை ஒண்ணு ஆண் பிள்ளை ஒண்ணு இப்ப நம் ஆண் பெண் குழந்தைகளுக்கே ப்ப நம்ப பாதுகாப்பு ரொம்ப குடுக்கறமா அதிகமா குடு க்குற மாரி இருக்கு அதனால தற்காப்பு பயிற்சி ஒன்னு சொல்லிக் குடுத்து அ சிறு அந்த பெண் பிள்ளைங்கள அதுகங்களே பாதுகாக் கற மாரி ஒரு தற்காப்பு பயிற்சி சொல்லி குடுக்கணு நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் அந்த மாதிரியான அந்த மாதிரியான வி ஷயங்கள சொல்லிக் கொடுத்தே ஆகணு தோழி இப்ப இருக்கற ச
ம் காலகட்டதுல உண்மதா தோழி ம் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம ஆயிருச்சு
ம் ஆமா தோழி இப்ப அ பெண் குழந்தைகள நம்மளுக்கு இது சொல்லி குடுத்து வளர்க்கறதுலதா ஆண் குழந்தைகளுக்கு எல்லா த்தையு என்ன நோக்கத்துல பாக்கறோ என்ன பார்வைல பாக்கணு அப்டின்னு நம்ம சின்ன வயசல இருந்து பெற்றோர்கள பாத்து வளர்றது தா கொழந்தைங்க அது வந்து நம்ம ஆண் குழந்தைகளையு நம்ம நம்பணு நல்ல விஷயத்துல அதுங்க நல்ல முறைல வளத்தாக்கா எதிர்காலத்துல இந்த மாதிரியான ஆஹ் சில இன்சிடென்ஸ்லா நடக்காம இருக்கும் தோழி
நடக்காம இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆம்பள பசங்களையு ஒழுக்கத்தோட வளக்கணு தோழி என்ன
ஆமா ஆ நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலா நன்றி